நல்லாருக்குறேன்
இன்னைக்கு நம்ம உணவ பத்தி பாக்கலா தோழி இன்னைக்கு உணவுன்ற ஒருவு இப்ப நம்ம மனித வாழ்க்கைல பாத்தீங்கனா அடிப்படையான தேவைகள்ல உணவு வந்து ரொம்ப ஒரு முக் முக்கியமானது அப்டின்னே நம்ம சொல்லா உணவு இல்லாம ஒரு மனுஷனால கண்டிப்பா உயிர் வாழவே முடியாது இப்ப உடலுக்கு நம்மளுக்கு சக்தி அளிக்கிறதே பாத்தீங்கனா உணவுதா அந்த உணவு தா நோய் எதிர்ப்பு சக்தியல்லா நம்மளுக்கு வந்து வழங்குதே அதனால உணவுன்றது ஒரு உணவு தா மருந்து அப்டின்னு ஒரு பழமொழி கூட எடுத்துக்காட்டா கூட இருக்குது நம்ம உடல்ல பத்தீங்கனா இயக்க மற்றும் ஆரோக்கியத்த பாதுகாக்க நம்ம உட உட் கொள்ளு பொருள் தா நம்மளுக்கு வந்து உணவு அப்டின் சொல்றோ உணவு அப்டி எடுத்துக்கிட்டோனா நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் அளிக்குது வளர்ச்சிக்கு நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு உதவுது அது மட்டு இல்லாம நோய்கள எதிர்க்கவு நம்மளுக்கு உதவுது அப்டினே நம்ம சொல்லலா இப்ப மனிதன் வந்து மனு ஒரு மனுஷ மட்டு இல்லாம எல்லா உயிரினங்களுக்கு உள்ள ஒரு அத்தியாவசியமானது உணவு தா அப்டின் சொல்லா இப்ப உணவுடைய வகைகள்ல்லா பாத்தீங்னா தாவர உணவுகள் அப்டின் சொல்லுவாங்க தாவரங்களருந்து கேடைக்கக்கூடிய உணவு தா தாவர உணவு அப்டின் சொல்லுவாங்க அதுல என்னென்னல்லா உதாரணமா தாவர உணவு அப்டி என்னன் பாத்தோன்னா அரிசி கோதும காய்கறி பழங்கள் பருப்பு வகைகள் இது எல்லாமே தாவர உணவுகள்ல சாரு இதுல நம்மளுக்கு என்ன நன்மைகள் கெடைக்குது அப்டின் பாத்தோனா நார் சத்து வந்து இதுல அதிகமா இருக்குது விட்டமின் சத்துகளு நெறய இருக்குது எழுதுல வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகக்கூடிய தன்மையு இதுல இருக்குது இப்ப அசைவ உணவு அப்டின் பாத்தோனா இப்ப உதாரணமா மீனு முட்ட கோழி பாலு இதெல்லா இப்ப இதுல என்ன நன்மை நம்மளுக்கு இருக்குது அப்டின் பாத்தீங்கன்னா புரத சத்து இதுல அதிகமாவே நம்மளுக்கு கெடைக்கு அது மட்டு இல்லாம நம்ம உடல் வளர்ச்சிக்குமே இது அதிகமா நம்மளுக்கு உதவு இப்ப சமச்சீர் உணவு அப்டினு ஒன்னு இருக்கு அது வந்து அனைத்து சத்துக்களுமே ஒரு சரியான அளவுல உள்ள உணவு தா சமச்சீர் உணவு அப்டின் சொல்லுவாங்க இந்த சமைச்சீர் உணவுல என்ன இருக்குது அப்டின் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல்லா இருக்குது புரதோ இருக்குது கொழுப்பு விட்டமின் கள் தாது நீர் இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவு தா சமச்சீர் உணவு இப்டின் சொல்லா அதே மாதிரி சத்துக்கள் உள்ள உணவுன் பாத்தீங்கனா கார்போஹைட்ரேட் கண்டிப்பா சொல்லா இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் அளிக் குதுனே சொல்லலா உதாரணமா எதுல கார்போஹைட்ரேட் அதிக இருக்குதுன்னா அரிசிலயு கோதுமலயு கிழகு வகைகள்லயு நெறயவே இருக்குது அதே மாதிரி புரதச்சத்து அப்டின் பாத்தீங்கன்னா இது வந்து உடலுடைய வளர்ச்சிக்கு தசையுடைய அமைப்பிற்குமே இது வந்து உ உதவுது புதாரமா எதுல புதர் புரதச்சத்து அதிகமா இருக்குதுன் பாத்தீங்கன்னா பருப்புங்கள்லியு முட்டைகள்லியு பால் மீன் இது போன்ற பொருள்ளதா புரதச்சத்துன்றது நம்மளுக்கு அதிகமா கெடைக்குது அதே மாதிரி கொழுப்பு சத்து அப்டின் பாத்துமே இது வந்து உடலுக்கு வந்து கூடுதல் சக்திய வழங்குதுன்னே சொல்லலா உதாரணமா பாத்தீங்கன்னா நெய்யி எண்ணெ இந்த கொட்டை வகைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமா இல்ல அதிகமா இருக்கும் இப்ப விட்டமின்கள்லாம் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகரிக்க செய்யும் உதாரணமா எ துல அதிகமா விட்டமின்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா காய்கள்ளையும் பழங்கள்லயும் தான் விட்டமின் சத்துக்கள் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அதே மாரி தாதுக்கள்ல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து எலும்பு மற்றும் பற்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அதிகமா உதவும் எது நம்பளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களுக்கும் உதம் பாத்தீங்கன்னா பால் கீரை வகைகள் இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து நீருன் பாத்தீங்கன்னா உடலுடைய எல்லா செயல்பாடுகளுக்குமே ரொம்ப அவசியமானதுதான் நீரு அப்டின் சொல்லலாம் அதே மாதிரி இப்ப நம்மள வந்து ஒரு ஆரோக் கியமான உணவுன் பாத்தீங்கன்னா நம்மள உட நம்ப ஒரு இளைஞன் வந்து அவ் ஒரு இளைஞன் நல்லா ச நல்லா வளர்ச்சி அடையர்துக்கு ஒரு சத்தான உணவுன்றது ரொம்பவே அவனக்கு அவசியம் இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சரியான உணவு தான் நம்மளோ உடல வந்து எப்பயுமே பாதுகாக்கும் அதே மாறி நம்ம மனநலன் பாத்தீங்கன்னா நல்ல உணவு தான் ஒரு மன அமைதியும் நல்ல நினைவாற்றலிலுமே நம்மளுக்கு வந்து மேம்படுத்த வந்து உதவுமே அதுமே நீண்ட ஆயுள் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுடைய பழக்க வழக்கம் தான் நீண்ட கால ஆரோக்கியத்திற்க் கு உதவும் இப்ப அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆ தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் கூட இருக்குந் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போனாங்க ஆனா இப்ப நாற்பது வயசு கடக்கறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு அந்த காலத் த்துலா ரொம்ப சத்தான உணவுகள்ள சாப்புட்டாங்க அதனால எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நூறு வயசு வரைக்கும்லா கடந்தாங்க ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல எதுவுமே நம்முளுக்கு சத்தான உணவா நம்ம எடுத்துக்கிறதுல காலோ போற போக்குல நம்மளு ஓடுறதா இருக்குது அதனால கெடைக்கிறத நம்ம சாப் ட்டு நம்ம ஒடம்பு வந்து வீணாதா ஆகுதுன்னு நம்ம சொல்லலா இப்ப நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு நீங்க என்னன்ன நெனைக்கிறீங்க தோழி
ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப நா வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்டின்றத நா சொல்றேன் இன்றைய காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு நம்ம சாப்டும் உணவும் மாறிடுச்சு உடனடி சாப்பாடு பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவு எண்ணெய் மற்றும் சக்கரை அதிகமான உணவு இது எல்லாத்தியும் தான் நம்ம இப்ப உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது தவிக்க வேண்டிய உணவு அப்டீன்னா என்ன அப்டீன்னா உடலுக்கு நன்மை அடைக்காத உணவு ஆரோக்கியத்த கெடுக்கும் நோய்களை ஏற்படுத்தும் உணவு எளிமையா சொல்லணும் அப்டின்னா சுவையா இருக்கும் ஆனா உடலுக்கு கேடு தரும் உணவு ஏ தவிக்க வேணு அப்டீன்னா அது வந்து என்ன பண்ணோ அப்பீடின்னா நம்மளோட ஒடல் எடை எடைய அதிகரிக்கோ சக்கரை நோய் வந்து நமக்கு வரோ இருதய நோயு இதுல இருந்து வருது உயர் ரத்த அழுத்தமு நமக்கு வருது ஜீரண பிரச்சனைகளு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு அதுல இருந்து வருது இன்று பல நோய்களு காரணோ உணவு பழக்கோ மட் டுந்தா நமக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்டீன்னா பர்கர் பீசா பிரெஞ்சு ப்ரை இதெல்லா அதிக எண்ணெயு அதிக உப்பு வந்து சேக்குறாங்க அடுத்து பஜ்ஜி வட சிப்ஸு இதுலல்லா என்ன இருக் இருக்கு அப்டீன்னா கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு கேக்கு பிஸ்கட்டு சாக்லேட்டு இதுலெல்லா என்ன இருக்கு அப்டீன்னா அதிகமா சக்கர வந்து இருக்குது அடுத்து பெப்சி அந்த மாதிரில்லா என்ன இருக்கு அப்டீன்னா சர்க்கரையு கெமிக் கல்ஸு அதிகமா இருக்குது இதெல்லா நம்ம சாப்புட்டோ அப்டீன்னா நமக்கு வந்து உடலுக்கு கேடுதா தரு இவ உடலுக்கு தர் இதுல இதனால நமக்கு என்ன அப்டீன்னா என்னென்ன பாதிப் க்கலா வரு அப்டீன்னா கொழுப்பு வந்து அதிகரிக் கு ரத்தத்துல சக்கரை அதிகரிக்கு இருதய நோய் அபாயோ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜீரன சிக்கல்கள் வந்து ஏற்படு சோர்வு வெளிப்படையா உடனே தெரியாது ஆனா மெதுவா உடல வந்து பாதிக்கோ நல்ல மாற்று உணவுகள நம்ம வந்து சாப்புட்ணோ எப்டி சாப்புட்ணோ அப்டீன்னா உடனே செஞ்சு ச உ உடனே செஞ்சு சாப்டுற உணவுகள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தவிக்கணோ வீட்ல சமைச்ச உணவுகள வந்து சாப்புடணோ ஜூஸு நீரு இதெல்லா வந்து அதிகமா வீட்ல செஞ்சதயேதா சாப்புடுணோ ஜங்க்கு ஃபுருட்டுக்கு பதிலா பழங்கள் நட்ஸு அந்த மாதிரி நறைய சாப்புட்டோ அப்டீன்னா நம்ம உடலுக்கு நல்லது அடுத்து நல்ல உணவு பழக் கங்கள் என்னா அப்டீன்னா நேரோ பாத்து சாப்புடனோ ஒரு நாளைக்கு மூணு தடவயாது சாப்டுணு கரெக்டா பசிக்கிற நேரத்துக்கு சாப்டணு அதிகமா சாப்ட வேணா அளவுக்கு மீறியு சாப்ட கூடாது காய்கிறி பலோ இதெல்லா வந்து அதிகமா சேக்கணு வெயில் காலத்துல நல்லா தண்ணி குடிக்குணு நம்ம சாப்புடும்போது அத நல்லா ரு ரு ருசியா இருக்குதேன்னு சாப்ட டேஸ்ட்டா இருக்குதேன்னு சாப்ட கூடாது அது நல்ல உடலுக்கு நன்மை தரக்கூடிய பொருளா இருக்குதா அப்டின்றத பாத்து சாப்புடணோ வெளில வாங்கி சாப்டும்போது அதுல வந்து ஈ கொசு அதெல்லா இருக்குதா பாக்கணோ அதெல்லா வந்து நம்மளோட உடலுக்கு தீமைய தரக்கூடியது நம்ம நெறையா ஹோட்டல்கள்லதா நெறையா சாப்ட்டுக்கிட்டு வர்றோ அத வந்து கொஞ்சோ குறைக்குணு எல்லாத்தையு வீட்லயே இருந்து சாப்டுணு இதனால நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா உடன்பருமன் ஏற்படுது அதுக்கு போயி நம்ம போய் மருத்துவமனைக்கு செஞ்சு அதுக்கு மா மருந்துகள வாங்கி சாப்ட்டுக்கிட்டு இருக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா எதுல இருந்து அதிகமா வருது அப்டின்னா ஜங்க்கு ஃப்ரூட் லருந்து தா வருது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல இருந்து சா வீட்ல செஞ்சு சாப்டுறதா நல்லது
கண்டிப்பா தோழி நம்ம வந்து அதிகமா வெளியில த ப வாங்கி சாப்பிடுறத தவிர்ச்சு அது தவிர்த்து நம்ம வீட்ல சாப்பிடக்கூடிய உணவுகள் தா அதுதா நம்மளுக்கு நல்ல நீண்ட ஆயிலுமே குடுக்கு இப்ப அந்த காலத்துல்லா பாத்தீங்ன்னா தமிழுடைய பாரம்பரிய உணவு அப்டி அதுதா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தையே குடுத்துது அப்டின்னு சொல்லலா இப்ப காலைலயே என்ன எத்துக்கலாம்னு என்ன எடுத்துக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோச பொங்கலு இடியாப்போ இது போல அதே மாரி மதிய உணவு அப்டின்னு பாத்தீங்கன்னா சாதோ சாம்பாரு காய்கறி ரசொ தயிரு இது போல ஒரு இரவு உணவுன்னு பாத்திங்கன்னா சப்பாத்தி தோச கஞ்சி இது போல எடுத்துக்குவாங்க முக்கியமா இந்த சிறுதானிய உணவுகள் தா வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தையு நன்மையு நம்மளுக்கு தரக்கூடியதுன்னே சொல்லா அந்த சிறுதானிய உணவுகள்ல பாத்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு திணை வரகு இது எல்லாமே நம்ம உடலுக்கு நல்ல ஒரு சத்துக்கள குடுக்க கூடியதா இருக்கு இப்ப நல்ல உணவு அப்டின்றது பாத்தீங்கன்னா நம்ம சரியான நேரத்துல உண்ணக்கூடிய உணவு தா தினமு நம்ம என்ன பண்ணு அதிக அளவு நம்ம தண்ணி நல்லா குடிக்குணு அது மட்டு இல்லாம நம்ம காய்கறி பழொ இது எல்லாமே நம்மளுடைய உணவுல சேத்துக்கணு அதே மாரி உணவு வந்து மிழுங்க கூடாது மென்னு நல்லா நிதானமா சாப்புடுணு எந்த உணவுயேமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீணாக்கல்லா கூடாது வீணாக்காம சத்துள்ளதா அத வந்து நம்ம சாப்டுணு இப்ப உண் உணவுன்றத போ நம்ம உணவு வந்து இப்ப நெறைய பேர் நம்ம வீணாக்கிட்டுதா இருக்கறோமே இப்ப நம்ம காலையில பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு நம்ப போறோம்னா இருந்து மணி நம்ம நேரத்தோட எழுந்தோன்னா நம்ம சாப்ட்டு முடுச்சுட்டு போறதுக்கு நேரோ சரியா இருக்கு அப்டி நம்ம என்ன பண்றோ ஒரு லேட்டா எழுந்தோனா நம்மள அறக்க பறக்க செஞ்சிருக்க சாப்ட்டோமா இல்லையோமானு கூட இல்லாம நம்ப வேலைக்கி போயிட்றோ அப்ப இதுனால நம்ம உடம்பு தா கெடுது அப்டின்னே சொல்லா அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா காலேலயே ப அ ம் பழைய பழைய கஞ்சு வச்சுதா குடுப்பாங்க குடிப்பாங்களே அது வந்து ஒடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியத்த தரும்னே நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலா அந்த அளவுக்கு அதுல சத்துக்கள் நிறைந்து இருக்குது இன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரு அதல்லா குடிக்கிறாங்க சொல்லுங்க கண்டி ப்பா இல்லன் தா சொல்லணுமே அதுதா உண்மையு கூட இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா துரித உணவு நோக்கி தா போறாங்களே டக்குன்னு நம்மளுக்கு எந்த உணவு கிடைக்குது அத நோக்கிதா எல்லாருமே போறாங்கலே அதா ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்களே இப்ப நம்முளுக்கு நம்ம வீட்டுக்கு போய் செஞ்சு சமைச்சு சாப்பட நேரொ ஆகுதுன்னு என்ன பண்றாங்க துரித உணவு நோக்கி ஓடுறாங்க ஆனா அந்த துரித உணவுல பாத்தீங்கன்னா வெறும் கெடுதல் மட்டு தா இருக்குதே அதல நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கெடையாது அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு டக்குன்னு கெடைக்குது நம்ம சாப்ட்டுக்குறோ ஆனா பின்னாடி வந்து மருத்துவர் மருத்துவமனைக்கு இட்டுனு போயிட்டு து நம்ம சம்பாரிக்கிற காச முழுக்க அங்கதா நம்ம செலவு பண்ற தா இருக்குது அதுனால அது நல்லது கண்டிப்பா கெடையவே கெடையாது அப்ப உணவுன்றது பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையோட அடித்தளோ அப்டின் தா சொல்னுமே ஒரு ஆரோக்கியமான உணவு தா நம்மள உடலை மட்டு இல்ல நம்ம மனசு எப்பயுமே ஆரோக்கியமா வைத்திருக்கறதுக்கு உதவு அப்டி சொல்லா சத்தான உணவு வந்து நம்ம என்ன பண்ணணு சரியான அளவுல எடுத்துக்கொள்ணு அது மூலிய ப்ப தா நம்மளால ஒரு நல்ல நீண்ட் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்துடைய வாழ்க்கைய நம்மளால வாழ முடியுன் நெனைக்கிறே ரொம்ப நன்றி தோழி
நன்றி